ஹலோ
ஆ மேடம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்
அப்புறமா அன்னைக்கு கோயில் போலான்னு சொன்னா வரவே இல்ல உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்
அப்டியா போலாம் போலாம் எந்த கோயில் போலாம் நம்ம
சிவன் கோயில் தான் போலான்னு சொல்லிட்டு இருந்தேன்
ம்ம் நம்ம திருச்சிக்கு போயிட்டு அந்த கல்லணை முக்கொம்பு உச்சிப்பிள்ளையார் கோவில் எல்லாம் ரொம்ப ஃபேம மஸ்ன்னு சொல்றாங்க அங்க போயிட்டு வரலாமே ஒரு டைமு
ஆஹ் போயிட்டு வரலாமே நானும் அதெல்லாம் சுத்தி பார்த்தது இல்ல அங்க நிறைய பிளேசஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்கான் போலாம்னு சொன்னாங்க ஃபேமிலி ட்ரிப்பா ஒரு நாள் போடலாம்
ஆமா ஆமா சிஸ்டர் எனக்கும் ரொம்ப ஆசை அந்த கல்லனை வந்து ராஜ ராஜராஜ சோழன் கட்டினாரம்
ஆமா ஆமா அது அப்போ கட்டினது இன்னமே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பத்தி ங்களா
ஆஹ் அந்த காலத்துல பாருங்களேன் ஒரு பெரிய டெக்னாலஜி எதுவுமே இல்ல ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல் வச்சிருக்காங்களாம் அது அது நடுவுல என்ன வந்து அந்த கம் எந்த பச போட்டிருக்காங்க என்னன்னே நமக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க
உம் உம் அது வந்து லாக் மாதிரி ரெண்டு கல்லுக்கு நடுல நடுல கேப்ல இருக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க புரிதா நிலநடுக்கமே வந்தாலும் அது மூவ் ஆகாதா அது மாதிரி பேஸ் பண்ணி ஆஹ் இப்ப ரெண்டு கல்லுக்கு நடுவுல இருக்கு கல் அந்த மாதிரி
ஒ
கட்டியிருக்காங்க மூவா நாளும் ஒரு இயற்கை அழிவு ஏதாவது இருந்தாலும் மூவனாலும் லைட்டா ஆடுமே தவிர உடஞ்சு விலாது அது மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க
அது நல்ல எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமா யோசிச்சு எவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க பாருங்க
அதுவும் எப்டி சொல்றது எப்டி தா யோசிச்சாங்களோ அந்தக் கல்லெல்லாம் யானைய வச்சுல்லா தூக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க
நம்ம இன்னிக்கு சாதாரணமா சொல்லிடுறோம் அது எவ்ளோ கஷ்டப்பட்டு எவ்ளோ ‌வருஷோ எடுத்து அதுவும் அப்பல்லா லைட்டு கூட இல்லமாங்க அந்த பகல்ல செய்யணும் அந்த நிலா வெளிச்சோ எப்ப வருதோ அப்ப செய்யணும்
ல்லா வெச்சு அப்டில்லா பண்ணிருக்காங்க எப்டி இயற்கைய வந்து எப்டி சாதகமா யூஸ் பண்ணணுமோ அப்டியெல்லா யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணிரு தவ நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு எவ்ளோ பிரச்சன வருது இப்போ உள்ள காலகட்டங்கள்ல
ஆமா இப்ப இருக்க டெக்னாலஜி அப்பவே இருந்துருந்தா அவுங்கெல்லா இன்னு வேற
சொல்லவே முடியாது செம ஆமா வேற ஒரு லெவலுக்கு வெ ச்சிருந்திருப்பாங்க பாருங்க ஆயிரோ வருஷோ ரெண்டாயிரோ வருஷம் ன்றாங்க இப்பக் கற்ற வீடு முப்பது வருஷோ இருவது வருஷோங் கூட தாங்க மாட்டேங்குது
ஆமா இப்ப என் தம்பி வீடு கட்னா வீடு கட்டிட்டு ஒரு மூணு வருஷோ நாலு வருஷோங் கூட ஆகல கிரக பிரவேசம் பண்ணி இப்பவே பாத்தீங்கனா ஒரு கிராக் இருக்கு
ஆமா ஆமா இப்ப நாங்களுமே் த்ரீ இயர்ஸ் அதுக்குள்ளயே நெறயா கிராக் விலுது என்ன ரீசன்னே தெரில ‌பாத்து பாத்து கட் ன்றதே அப்டி இருக்கு அந்தக் காலத்து கோயில் பாருங்க எப் எப்டி நிக்கிது பாருங்க
இவ்ளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்பெல்லா வந்து நல்ல நல்ல மணலு மண்ணு நல்ல செங் கல்லு கருங்கல் அப்படி போட்டு கட்டுறாங்க இப்ப நம்ம எம்சான்ட் டு அது இதுனு சொல்லி டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேல சுலபமா
கையால உள்ள பொருள்கள வெச்சு கட்டியே அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ நம்ம எல்லாமே ஆர்டிஃபிஷியல போய் போய் எல்லாமே ஆர்டிஃபிசியல் எல்லா எவ்ளவு சீக்கிரமா கட்டுறமோ அவ்வளோ சீக்கிரமா அதுக்கு பாதிப்பு வந்துருது முன்னாடியெல்லா நிறுத்தி நிதானமா கட்டுனாங்க உம்
எங்க ஊர்ல எங்க பக்கத்து தெருவுல வந்து ஒரு பெரிய ஒரு அஹ ஓட்டு வீடு ஒண்ணு இருக்கு அது வந்து நல்ல மூணு வாசல் படி வேச்சு நல்லா சூப்பரா கட்டிருப்பாங்க
ஹம்
எப்பவுமே எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த வீட்டு மேல ஒரு கண்ணு அவ்ளோ அழகா நல்லா மேலையும் மாடி அது மாரி வச்சு ஓடுதா மேலையும் மாடி டி மாரி வச்சு இரூம் ரூமா போட்டு அவ்ளோ அழகா இருந்தது கேட்டா நானூத்தம்பது வருஷம் ஐநூறு வருஷங்கறாங்க அந்த வீட்ட
அது எப்படி அந்த ஓடல்லாம் விழுவாம எப்படிதா செட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னே தெரியலமா
இன்னமு பாருங்கள அதுல ஒரு சுண்ணாம்பு அடிக்கல ஒரு பெயிண்ட் அடிக்கல ஒண்ணுமே இல்ல அந்த செங்கல் வச்சிருப்பாங்க பாத்திங்களா அது பட்டு தா இருக்கு அத பார்த்தாவே நமக்கு எந்த அளவுக்கு இது பண்ணிருந்தா இன்னுமும் இவ்ளோவ வருஷமா இருக்கு இன்னுமும் அதுல குடியிருக்காங்க அவங்களோட வம்சாவளிதா ஆ அவங்க பரம்பரை பரம்பரையா இருந்துட்ரு க
உம் உம் உம் ஆனா இப்ப பாருங்க ஒரு சில ஓட்டு வீடல்லாம் பாக் க்கறதே இப்பல்லாம் அறிது இப்பல்லாம் வருசத்துக்கு இப்போ ஒரு சிலது இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓடு மாத்தணும் அப்படி இருந்தாதா ஊட்டுக்குள்ள இருக்க முடியும் அது மாதிரியிடுச்சுப்ப எல்லாம் அந்த காலத்து நூறு வருஷம் இருநூறு வருஷம் மாத்தா இருந்து இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படிதா அது மெயின்டென் பண்றாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு பழைய வீட்டுக்கு மெயின்டனன்ஸ்ம் கிடையாது போல இப்ப உள்ள வீடெல்லாம் பாருங்க பார்த்து பார்த்து கற்றோம் பார்த்து பார்த்து செய்கிறோம் பாத்து பார்த்து செஞ்சுக்கிறோம் ஆனா ச சிக்கிரமாவே பிரச்சனை வந்துடுது
அதான் நம்ம இப்ப கத்துற வீட பத்து வருஷம் கரெக்டா நமக்கு கரெக்டா இருக்க மாட்டேங்குது மூணு வருஷோ ரெண்டு வருஷம் நாலு வருஷ ம் இதுல சொல்றாங்க ஒரு வீடு கட்டி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம இருக்க எல்லா த்தையும் டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் ஒரு கிரக பிரவேச வச்சு நடத்தணும் அப்பதான் அந்த குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொ
கோவில்ல தானே ஜென்ரலா அப்படி சொல்லுவாங் க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குடமுளக்கு செய்யணும்
இல்ல வீட்டையுமே அப்படி சொல்றாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு ஆஹ் சின்ன சின்ன வேலை செஞ்சு அந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆஹ் பன்னெண்டு வருஷத்துக்கு வருக்கா பண்ணணுங்கறாங்க நம்ம இப் இப்ப மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துலே இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுது அப் ப நம்ம என்ன பண்ண முடியும் பன்னெண்டு வருஷ் ஷம் வரைக்கும் தாங்க முடிய மாட்டது வீடு
ஆமா ஆமா உம்
மனுஷன்க நம்ம எல்லாருக் கும் வந்து வீடுதான் ரொம்ப ஒரு கனவு
ஆமா உம் அது லட்சங்கல்லா போட்டு கட்டுறோம் அதுல ஆயிரம் பிரச்சனைகள் வரு து
அஹ் அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டு கட்டுறோம் கஷ்டப்பட்டு சம்பாறிச்சு கட்டுறோம் அங்க இங்க வட்டிக்கு வாங்கி கற்றோம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு கட்டி அதற் கடன் கொடுக்க அவ்வளோ கஷ்டப்ப ட்டு உழைக்கிறோம்
ஆமா
ட்ட கட்டி குடுக்குறவங்க எப்படி குடுக்குறாங்க பாருங்க
ஆமா அவங்களுக்கு வருமானம் வருதா போதும் அப்படித்தான் நினைக்கிறாங்க
இந்த கடன ஃபுல்லா நம்ம அடைச்சிட்டு திரும்ப அந்த வீட்ட சரி பண்றது தா நம்மளோட வேலையா இருக்கு மறுபடியு
அதேதா கரெக்ட்டு அத வீட சரி பண்றதுக்குள்ளா அடுத்த கடன முடிச் க்கிறதுக்குள்ள அடுத்தது வீட்டுக்குள்ள பிரச்சன ஆரம்பிச்சிருது அத மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு
ம் இப்ப இருக்க இந்த நம்ம மிடில் கிளாஸ் லைஃப் எல்லா இந்த அந் மாரிதா போயாட்டுருக்கு
கண்டிப்பா அவ்ளோ தா ஒரு வீடு கட்டவே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா நுப்பது லட்சோ இருவது லட்சோ நாப்பது லட்சோ கட்றோ அத மேனேஜ் பண்றதுக்கே இன்னு லச் செங்கல செலவாவுது
இப்ப நீங்க அந்த இத எல்லா பாத்தீங்களா யூடியூப்ல எல்லா பாத்தீங்கனா ஆ விளம்பர பண் றாங்க ஒரு சின்ன வீடு அ ஷீட்டுலயே கட்டி தரோ எழுவத்தி அஞ்சாயிர் ரூபா சின்ன வீடா இருக்கு இல்ல ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இல மூணு லட்சத்துல கட்டி தரோ அஞ்சு லட்சத்துல கட்டித்தரோ அதெல்லா எப்டி நல்ல வீடா இருக்குமா சிஸ்டர்
ஆ இருக்குமா இப்ப பாத்தீங்கனா டிரக்குலயே வந்து இப்பெல்லா கொண்டுட்டு வராங்க வீடா இப்ப காங்க்ரீட் மாரி இல்லாம மரத்திலயே அப்படியே செஞ்சி கொண்டு வந்து பண்ணிட்டு குடுத்துட்டு போய்றாங்க அது மாரிலா இப்ப நெறியா அட்வான்ஸா வந்துட்டு ஆனா அது அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணு எத்தன நாள் வேல்டிட்டி அப்டின்னு சொல்ல முடியாது மழ வெயில்லா தாங்குமான்னு சொல்ல முடியாது
அ ஆனா அந்த யூடியூப்ல நம்ம பாக்குபோது அந்த விளா விளம்பரத்த பாக்குபோது நம்ம மனசே கவர்ந்துது பரவால்ல இப்போ அஞ்சு லட்ச லட்சந்தா ஆறு லட்சந்தா இவ்ளோ சு அதுலேயே பாருங்களே போர்டிக்கோ சொல்றாங்க கிச்சன் ஹாலு வெளில பால்கனி அதுலயே ஒரு ச சின்ன கார் பார்க்கிங்கு நம்ம சொல்றதே ரெண்டு சென்ட் தா சொல்றோ அந்த ரெண்டு சென்ட்லயே இவ்ளோ ஸ்பெஷாலிட்டி
அது போடுறாங்க அது எந்தளவுக்கு உண்மன் தெரில ஆனா சின்னோண்டு இதுல அவ்ளோஇது பர்ஃபெக்ட்டா கட்டிறாங்க அழகா எப்டி கிச்சன்ல எல்லாத்தயு கரெக்ட் டா ஆக்குபை பண்ணி சூப்பரா மெயின்டன் பண்றாங்க நம்ப அவ்ளோ பெரிய எடத்துல கட்டியுமே அது ஒரு ச் ஒரு புடிச்ச மாரி இருக் ருக்க மாட்டிங்குது
அதுதான் இப்ப எனக்கும் அதுதான் சிஸ்டர் டவுட் நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் பொருள் எல்லாம் வாங்கி குடுத்து து நம்ம பக்கத்துலேயே இருந்து இந்த அளவுக்கு நம்ம வீடு கட்டியுமே நமக்கு கிராக் வருது டாமேஜ் வருது எல்லாம் பண்ணுது இது நம்ம வந்து ஒரு அஞ்சு லட்ச சோ ஆறு லட்சன் போய் கைல குடுத்தற்றோ எடத்த காட்டியறோ நீங்க கட் ட்டி குடுங்கன்றோ அவங்க கட்டி குடுத்தோனே நம்ம இவ்ளோ ப பண்ணி நம்ம கட்டுறதே நமக்கு ஒரு ஒத்து வரலங்கபோது அது எந்தளவுக்கு சாத்தியோ எவ்ளோ வருஷோ வரு என்ன மெட்டீரியல் போட்டு எப்டி கொண்டு வருவா
தன்ம இல்ல அதுல அதுதான் பாத்து பாத்து கட்டுறதுலே அவ்ளோ க்ராக் போய்டுது அது எப்டி இருக்கும்னு நம்மலால்ல சொல்ல முடியாது ஒரு மழ தாங்கினுச்சுன்னா உடைச்சுக்கிட்டு இருக்குமா எப்டின்னு நம்ம சொல்ல முடியாது காற்றுல பறக்குமா தாங்குமா என்னானு தெரில ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் ஒரு வீட பேத்து இன்னொன்னு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்டியெல்லாம் போயிட்டு இருக்கு நமக்கு ஒரு வீட கட் கட்டிறாங்க நாள பின்ன அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஜாப் கெடச்சிருது வேற இடத்துக்கு சிஃப்ட் பண்ணணுனா அப் அப்டியே வீட அப்டியே என்ன பண்றாங்க தோண்டி எடுத்துட்டு போய் எந்த எடத்துல வாங்கறாங்களோ அங்க ல பீட் பண்ணிறாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆமா டெக்னாலஜி அந்த அந்த அளவு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு அந்த பேஸ் தாங்கும் என்னானு சொல்ல முடியாது
இப்ப நான் எடையே ஒரு விளம்பரம் வந்து பாத்தன் சிஸ்டர் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷீட்டு தான் சுத்தீலுமே சீட் தான் போட்டிருக்காங்க மேலையுமே சீட்டு தான் அதுல வந்து பார்ட்டிஸ்சனா திருச்சி கிச்சன் ஹால் எல்லாம் போட்டு அதுலயே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு மேல ஏரி ரி அங்கேயும் அந்த மாரி ஏதோ பண்ணிருக்காங்க பண்ணி கீழ ஃபேமிலி குடி இருக்காங்க மேல டியூஷன் சென்டர் வைக்கிறாங்க
சூப்பர் ஆ
ஆ கீழ குடியிருந்தாங்க மேல டியூஷன் சென்டர் அழகா பண்ணிருந்தாங்க கேட்டா ரெண்டு லட்சம் தான் அப்டின்னாங்க அத பாக்கும்போதே ரொம்ப சூப்பரா இருந்தது அதுல பாத்தீங்கன்னா அந்த சீலிங் உள்ள போடுறாங்க இல்லிங்களா ஃபால்சீலிங் அந்த மாரி பால்சீலிங் போட்டு போட் இருக்காங்க வெளியிலிருந் ம் வீடியோ காமிட்சிட் போடறாங்க அப்பதா நமக்கு சீட்டு மாரி தெரியுது உள்ள என்ட்றாவுனே ஏதோ ஒரு பெரிய மாடி வீடும் மெத்த வீட்டுக்குள்ள உள்ள இருக்கு ந்த மாரியே ஒரு பீல் ஆகுது நம அ நல்ல
அதான பாலிசி அதா சிம்பிள உள்ளதா இந்த மாரி மாடர்ன் கிச்சன்னு பாலிங் சடு அது மாறி எல்லா வச்சு சூப்பரா அப்டியே கிராண்டா ஆக்கிறாங்க எல்லாரு இப்ப பாத்தா ஐம்பது லட்சம் ஆறு லட்சத்துக்கு கட்டுறாங்க அறுபது லட்சத்துக்கு சிம்பிளா இருக்கு இப்ப பாத்தா அதுவும் பத்து லட்சத்துல பத்து ட்ட ஒரு செண்டல அவ ரெண்டு செண்டுனு போட்டு கட்டி எமா அவ்ளோ அழகா பண்றாங்க அத பாத்தா ஐய்யயோ இப்டி பண்ணிருக்கலாமோ நம்ம அப்டி பண்ணிருக்கலாமோனு யோசன வருது
அது எப்பவுமே சிஸ்டர் நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு யோசனையுமே இருக்காது நம்ம முடிச்சதுக்குப்புறம் பாருங்க ஒரு பண்ணோன்னயே நம்ம பாக்க பாக்க இப்டி பண்ணிருக்கலா அப்டி பண்ணிருக்கலா நமக்கு வந்து ஒரு திருப் புத்தியே வராது
ஆமா
ஓகே சிஸ்டர் நமக்கு குடுத்த டைம் முடிஞ்சிருச்சு உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி
ஆஹ் ஓகே மேடம் பாப்போ சீக்கிரமா விரைவில் பார்ப்போம் ஒகே மேடம் ஆ ஒகே நன்றி தேங்க் யோ பாய்